ஹலோசிஸ் கே்கதா
கேக்குது தோழி உங்களுக்கு கேக்குதா
ஆஹ் கேக்குது என்னாச்சு சாப்பிட்டீங்களா
ம் சாப்ட்டச்சு அ நீ சாப்டிங்களா ம் இன்னைக்கு இங்க சிக்கன் தான் தோழி
ம் ஓகே ஆ இங்கேயு சிக்கன் தான் ச க்கன் வந்து அப்படி கட்டியா சுக்கா மாதிரி வச்சு ஆ ரசம் ம் ஆமா ஆமா நீங்க எப்படி கொழம்பா சிக்கன் கொலம்பா
இல்லைல்ல இன்னைக்கு சிக்கன் கிரேவி தான் சிக்கன் கிரேவி வச்சு சே பண்ணியாச்சு
ஓ ஓ ஓ சூப்பர் சூப்பர் ம் ம் ம் எங்க வந்து இப்ப வந்து அடி அத இ இங்க வந்து இப் இப்போ அடிக்கடி வந்து இந்த சிக்கன் கிரேவியெலாம் வைக்கிறது இல்ல இந்த சிக்கன் சுக்கா மாதிரி தான் வைப்போம் அது ரொம்ப ஈஸி
ஆ எப்படி வைப்பீங்க சிக்கானா மாட்டுக்கு டி தானே சுக்கா மாிர இருப்பாங்கங்க
அதுலேயே வந்து இதது அப்படி வந்து சிக்கன் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா வாஷ் பண்ணிட்டுஹ இதில் வந்துட்டு நம்ம எப்பவும் போல மேரினேட் பண்ணோம்ல மல சிக்கன் மசால மலஹ அப்படி இஞ்சி பொூண்டு பேச அதெல்லாம் போட்டுட்டு நம்ம வெ வெங்காயோ இருக்ல வெங்காயத்த வந்து நம்ம ஒரு இப்போ அர கிலோ கரினா ரெண்டு ஹாஃப் கேஜி கரினா ரெண்டு வெங்காயோ பெரிய வெங்காயோ நல்லா நீட்ட நீட்டமா வெட்டி நல்லா ஃப்ரே பண்ணிருங்க வெங்காயத்த வெங்காயத்த நல்ல
அப்டியே உள்ள போட்டுன்னுமா
உள்ள போட்டு அதோட தயிர் அப்ரோ வந்து கரம் மசாலா கொஞ்சோ வந்து மசாலா கொஞ்சோ போட் டு அப்றோ நெ கொஞ்சோ நெய் மட்டு ஊத்தி ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேரினேட் பண்ணிருங்க
அப்படியே சிஸ்டர் நெய் ஊத்தி கூட வைக்கலா ஆஹ்
கலா நம்ம வந்து தக்காளி பச்ச மொளஹா துமை இதுக்கு போட தேவல்ல அப்டியே அந்த கொஞ்சோ ஆமா அப்டே எண்ண ஊத்தி அப்டியே அத மேரினேட் பண்ணத ஒரு பத்து நிமிஷோ வச்சிருந்துட்டு அப்படியே அத தட்டி ஆ கொஞ்சோ
அது எப்படி சிஸ்டர் அது வேக ஆ கொஞ்சோண்டு தண்ணி ஊத்
ஆமா ஆமா கொஞ்சோ தண்ணி கொஞ்சோ வந்து ச தண்ணி ஊத்தி ஒரு பத்து நிமிஷோ நம்ம சிம்ல வச்சு வேக வச் சோன்னா நல்ல பஞ்சு மாதிரி நல்லா வெந் நம்ம நார்மலா கிரேவி வைக்கும் ங்களுக்கு கொஞ்சோ வேகாத மாதிரி ஃபீல் ஆகு இந்த மாரி நம்ம மேரினேட் பண்ணிட்டு வக் கம்போது வந்து
ஐ மீன் நம்ம இப்ப சிக்கன பொறிக்கிறோம்ல அந்த மாதிரி
ஆமா ஆமா ரொம்ப ஆமா ஆமா ரொம்ப என்ன கூட தேவ் வ இல்ல நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு எப்பவு எண்ண ஊத்துவோம்ல அந்த மாதிரி எண்ணய் ஊத்தி அத வச்சுட்டாலே பெ நம்மளுக் போது ஆமா வெந்துரு நல்லா சாஃப்ட் ஆயிரு கொழந்தைங்களுக்கு நம்மளுக்கு
கேள்விப்பட்தே இல்லங்
ஆஹ் அதான்அதான் அஹ் அத அந்த சாப்ட்னஸ்காக தான் ஆஹ் யூடியூப்பும் பாப்பேன் நானாவும் பண்ணுவேன் ஆஹ் நம்மளுக்கு என்ன தோணுதோ அத பண்ணுவேன்
அது சரி இப்ப எல்லாருமே யூடியூப் பாத் ஆனா புதுசு புதுசு தான் எல்லாம் பண்றாங்க
ஆமா ஆமா நீங்க என்ன அப்படி ட்ரை பண்ணிருக்கீங்க புதுசா எதாச்சு
நான் வந்து யூடியூப் பாத்துஎன்ன ட்ரை பண்ணேன்னா ஆஹ பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா வந்து உம் டோனி கேக்குன்னு சொல்லுங்க ரைச் இருக்காங்கல்ல அதுதான் ஒரு வா ட்ரை பண்ண நல்லா வந்துடுச்சு அதனால வீட்டுல நிறைய வா அதே ட்ரை பண்ணி அடிக்கடி ஸ்டோர் பண்ணி வச்சு ப்ப சாப்பிடறது தான்
ஆஹ் அது எப்படி இதுங்க ஓவன் எல்லாம் வச்சிருக்கீங்களா வீட்டு்ல
ஒவன் ல வைக்கமாட் ஏன் அங்க வந்து ஒவனு இரு க்கு ஒரு வாட்டி இப்படிதான் சரி ஒவன்ல ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி அந்த ஓவன் வந்து வந்து வெளிநாட்டுல இந்து அ ண்ண கொண்டு வந்தது அது எப்டினாயூஸ் பண்ணவே நாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷக்கு பக்கத்துல இருக்கும் யூஸ் பண்ணாம விட்டு அத யூஸ் பண்ணலாம் ன்னு சொல்லிட்டு பேக்ரெவுண்ட் நாய்ஸாச்சு. ஆ
அப்படியா ஆ
யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அது எடுத்து ஆ ஒன் வீக் னாடி ட்ரை பண்வோ அப்டீன்றது இது சொன்னான்னு எடுத்து வெளிய வச்சு புரோனிக் எல்லாம் ரெடி பண்ணிட்டு உள் வைக்கிறோம் உள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரி ஹீட் பண்ணணும். அப்டி ஃப்ரீ ஹிட் பண்ணும் போது என்ன ஆச்சுன்னா. ஓவன்ல இருந்து புகையா வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம், அதோடு எனக்கு பய.. பயம்மாயிடுச்சு. இன்ன, இது புகையாப் பினானு. பின்வழியா என்ன புகையா வருது, அதுக்கப்புறம் ஒருவேள அது.. ஆ ரிப்பேர்யாடுச்சோ அப்டினு சொல்லி.. ன ஆஃப் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் ஸ்நய். டைம்லாம் தானே டை பண்ணுவை. பத்து பத்த பத்திர பத்தற ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் எப்ப நம்ம அடுப்.. உள்ள வைக்கிறது. ரொம்ப டிிலே ஆயிருமேண் சொலிட்.. எடுத்து வச்சு திரும்ப மறுநாள் காலையில. ஆறரை மணிக்கு எழுந்துச்சு.
ஓகே.
ட்ரை பண்ணோ ஆ நல்லா வந்துரு. ஆனா கரெக்டா முன்னாடி தான், அந்த பவுல் இர். ல்ல ரவுண்டா இருக்கும்ல, அந்த பவுல்ல வப்போம் ரொம்ப வேகறதுக்கு டைம் ஆகும். ஆனா இப்ப வந்து இந்த சாப்.. ப்ளேட்ல வச்சா. ரொம்ப சிக்.. ஹாஃப் அன் வர் அதுே நல்ல. வெந்து நல்லா, சாப்ட்டா வந்துரு.
சூப்பரா அது நீங்க எப்டி மாவு, எந்த மாவு யூஸ் பண்ணுவீங்க மைதா மாவா இல்ல கோதும.. அந்த மாதிரியா.
கொழந்தைகளுக்கு குடுக்கிறதா இருந்தா கோதுமை மாவோ யூஸ் பண்ணுவோம் அதுக்கு தக்கன டேஸ்ட் த்திருக்கும் ஆனா மைதா மாவுல இருக்க டேஸ்ட் வந்து கோதுமை மாவுல வராது
ஆமா ஆமா கரெக்ட் தா ஆனா நம்ம வந்து ஹெல்தியா சாப்பிடணும்னா கோதுமை யூஸ் பண்ணி
ஆமா ஆமா ஹெல்த்தி ஃபுட்னா அது கோதுமை பிள்ளைங்களுக்கு அடிக்கடி மைதா குடுக்கக்கூடாது வயிறு வலிங்க அதனால ஆ அந்த பிள்ளைகளுக்கு தனியா கோதுமைையில செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிறது எப்பிடியும் நாம சாப்பிடும் போது கேப் பாங்க
ஆமா ஆமா அப்ப கடையில எதுவுமே வாங்க மாட்டீங்க அப்பிடித்தானே
இல்ல இல்ல எங்க பிள்ளைங்களுக்கு மேக்சிமம் ரொம்ப ரேரு தான் கடையில வாங்கி குடு அப்பிடியே கடைல வாங்கி கூடுத்தாலும் இந்த பொட்டுக்கடல இருக்க கில்லா வாங்கி குடுப்போம் இல்லலைன்னா அந்த கடலை மிட் இருக்கும் இல்ல எப்பயாச்சும் அதை வாங்கி குடுப்பேன் ம்ம் மத்தபடி
பாக்கெட் ஐட்டங்கள் ஜங்க் புட்ஸ் எதுவுமே கிடையாது ஆ ஓகே ஓகே ச
அவாய்ட் பண்ணியறியது நான் சாப்பிட்டா ஒத்துக்க மாட்டேங் அது வலிக்குதுன்னு இது வலிக்குதுன்னு போட்டு டார்ச்சர் பண்ணிருவாங்க அது ஆமா அதுக்கு நம்ம ஹெல்த்தியா வீட்லயே பண்ணி் குடுத்தா ஆ நமக்கும் கஷ்டம் இருக்காது அவங்களுக்கும் எந்த இது இருக்
ஆமா ஆமா அதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத் த்து கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி அத நம்ம பண்ணணும் என்ன சிஸ்
ஆமா வேற என்ன பண்ண
ம் ஆமா பிரவுனி வேற னலாம் பண்ணிருக்கீங்க வேற அந்த சாண்ட்விச்சு அந்த மாதிரில்லாம் பண்ணீர்க்கீங்களா சவர்மா
எல்லாமே ட்ரை பண்ணிருக்கேன் சேண்ட்விட்ச்சு சாவர்மா பீஸா கூட ஒரு வாட்டி ட்ரை பண்ணோம் இந்த பிரட்லே ஆ நல்லாதான் வந்துச்சு நல்லாதான் வந்துச்சு ஆனால என்ன கடையில நம்ம வாங்கி சாப் ப்புற மாதிரி வராது
ஆமா அத் து அவங்க வந்து நெறைய நெறைய வந்து இது சாசு கெச்சப்பு அப்புறம் நெறைய ஆ மும்மி சிடு நம்ம வீட்ல பண்ணும் போது ஹெல்த்தியா தான
ஆமா ஆமா கடையில வாங்கி சாப்டும் போது டேஸ்ட் திருப்பும் ஆனா என்ன பாருங்க ரேட் எல்லாம் எவ்வளோ ஜாஸ்தியா போயிட்
ஆமா ஆமா எல்லாமே ரேட்டு தான்
நம்ம ஒடம் பு கே கேடு விளைவிக் க்கிறத நம்மளே காசு குடுத்து வாங்கி சாப்புட்ருக்கோம் இதே வீட்டுலன்னா நம்ம என் தே ஐ மீன் எந்த ஒரு இது எக்ஸ்ட்ரா சேக்க மாட் ட்டோ வீட்லேயே மையோனிஸ் அடிச் சேரி கொஞ்சோண்டு அ சிக்கன் அந்த மாதிரி வச்சு சி அப்பிடி செஞ்சு சாப்பிட்டு போறம் அப்படிங்கிறதுனால ரெண்டு பிரச்சனையே இல்லாம இருக்கு இதே கடையிலன்னா என்ன எளவெல்லா லாம் ஊத்துவாங்க
அதே தான இப்ப தானே ச ஆஹ் இப்ப தானே சவர்மா இதெல்லாம் நம்மோ சாப்பிடும்போதல்லாம் நம்மல்லாம் என்ன சாப்பிட்டோம் சப்பாத்தியில சீனிய போட்டு ரோல் பண்ணி சாப்பிடோம்
ஆமா சிஸ்டர் இப்பதான் இப்போ ரெண்டு வருஷம் கடையில தா அந்த சவர்மாங்கிறது வந்து ரொம்ப ச் இந்த ஐட்டம்ஸ் ரொம்ப ஒரு பிரபலியமா ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடிே தான் நம்ம எங்க சாப்டோ என்னக்காது பரோட்டாவை இங்க வாங்கி
ஆமா அதேதான் அதேதான் அதுக்குமே நம்ம சாப் சாப்ட்டாலுமே ஐயயோ சாப்பிட்டோமே புரோட்டா சாப்பிட்டோமே வெயிட்டு போட்டுருமா வயிறு வலிக்குமா அந்த மாதிரி யோசிக்க தோணுது இப்ப உள்ள பிள்ளைங்க வந்து எல்லாமே சா சாப்பறது எல்லாமே ஜங்க் ஃபுட் காலையில வறுத்தத மதியம் பீட்ஸா நைட் இந்த சவர்ர்மா இப்படித்தான் போய்கிட்டு இருக்கு ஆனா அவங்க உம்
நறைய பரவிட்டு இருக்கு
ஆமா ஆமா கரெக்ட்டு தான் அதனாலதா
தேவல்ல
அதனால சின்ன சின்ன பசங்களா ஓவரு வெயிட் போடுறதும் சீக்கிரமா வயசுக்கு ஏஜ் அட்டன் பண்றதும் பெண் கொழந்தைங்க அந்த மாதிரி நிறைய வித் வித்தியாசங்கள் இப்போ வருது சின்ன வயசுலயே வந்து நிறைய ப்ராப்ளங்கள் நோய் வருது அப்படின்னு சொல்லிட்டு ட்டு நாங்க இதுக்கா வாக் வாக்கிங் போவோம் காலையில வாக்கிங் போகும் போது சின்ன சின்ன கொழந்தை சின்ன சின்ன பெண் கொழந்தைகள் எல்லாம் வர்றாங்க ஒரு பன்னெண்டு வயசு அவங்களுக்குல்லாம் என்ன வாக்கிங் அந்த டயத்துல அந்த வயசுல ஆஹ் கேட்டோம்னா எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு ஆமாமா எங்க இ பக்கத்து வீட்டுல ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க மார்னிங்கும் போவோ ஈவினிங்கோ போவோ அப்டியே வாக்கிங் போய் மே எப் எப்படிதா வெயிட்டு போடுதுங்கிறது தெரியல சிஸ் அதா
ஆ நாங்களோ காலையில வாக்கிங் போவோம் எனக்கு கூட எடையில லைட்டா கொஞ்சோ வெயிட் போட்டுடு எனக்கு பயமாயிடுச்சு என்னடா இது ஏன்னா நான் நார்மலாவே ஃபார்ட்டி த்ரீ அந்த மாதிரிதான் இருப்பேன் அதுக்கு அதிகமா வந்துருக்க மாட்டே திடீனு சொல்லி ஒரு ஃபார்ட்டி கேஜி அந்த மாரி வெயிட் ஆயிடுச்சு வெயிட் ஆயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சி என்ன இது திடீனு ரொம்ப வேயில்பட்டுச்சு என்ன பிரச்சனைன்னு தெரிலியே அப்டின் சொல்ட்டு ரொம்போ பயமாயிற்சி அதுக்கப்புறோ எங்க ஊரு பக்கத்து ஊர்ல ஒரு ஊரு இருக்கு அங்க ஒரு சமய மெடி இதுக்கு டாக்டுறு இருப்பாங்க அவுங்க கிட்ட போயி கேட் அ இந்த மாதிரி வே ம் ஹெல்த்தி ஐ மீன் ஹெல்த்தியாவு ஒடம்பு இருக்கணு எந்த பிரச்சனையு இல்லாம ஓ எனக்கு வெயிட்டோ ஆஹ் கொஞ்ஜோ கம்மியா அவனு அப்டின் சொல்ட்டு அவங்ககிட்ட கேட்டப்போ அவுங்க வந்து ஒரு ஐடியா சொன்னாங்க என்னனு ஆஹ நெ க்கே கேரட் இருக்குல்ல
ஆமா ஆமா
வெறும் வயித்ல கேரட்டு அதுக்கப்புரோ தேங்கா இந்த புதினா இல மல்லி இதெல்லா சேர்த்து அவுங்க வந்து மிக்சில அடிக்க சொல்லி அதை ஜார் எடுத்து அப்டி குடிச்சிக்கனு எ அதே ஒரு ஒன் மந்த் பண்ணனுனாங்க
ஓகே
தா ஃபாலோ பண்ணே ஃபைவ் கே ஜி அப்டியே கம்மியா ஆயி வெச்சி நா எப்டி நார்மல் வெயிட்ல இருந் இன்னு அதே வெயிட்ல வந்துட்டே
ஓ சூப்பர் இப்போமு அத கண்டினியூ பண்ட்டீங்ளா இல்ல
ஆமா கடையிலு பன் எடைல பண்ணுன இப்ப அந்த நோம்பு வந்துச்சில்ல அதோட அப்டி விட்டது அதுக்கப்பற எதுவு ட்ரை பண்ணல அப்ப வந்து பீட்ருட் நமக்கு எதாது போட்டு குடிச்சிப்பே இந்த பீட்ரூட் டெய்லி குடிச்சா அந்த கல்லடப் ஆ காலையில் நான் மேக்சிமம் எனக்கு டீ குடிக்கிற பழக்கம்லா இல்ல எனக்கா என்னிக்காது தோணுச்சினா மட் டு அது இஞ்சிட்டீனா தா நா விரும்பி குடிப்ப ஆ அது கூட எப்பவாது குடி ப்பே இப்ப சமீப காலமா ஒரு ரெண்டு மாசத்துகெடையில ஆ டெய்லியுமே
ம் அப்பிடியா இஞ்சி எப்டி ரொம்ப ரொம்ப இஞ்சி போடுவீங்களா இல்ல ஸ் ஸ்டாங்கா போடுவிங்களா இல லைட்டா
லைட்டா லைட்டா எங்க அம்மாதா டீ குடி கொஞ்சொ லைட்டா இஞ்சி போட்டு ஆனாலு அது எனக்கு இந் இஞ்சி வந்து ஸ்மெல் வரணு அப்பதா அந்த டீ வந்து எனக்கு உள்ளயே எறங்கு
ஓகே ஓகே ம் ம் ஓகே சிஸ் டைம் ஆகுது நம்மோ அடுத்த கால கனெக்ட் ஆவமா ஹலோ ஆ அடுத்த கால் க அடுத்த கால்ல கனெக்ட் ஆகுமா என்ன இப்போ கட்
எ என்னாச்சு தோலி அப்டி அப்பிடியா நம்மோ இப்ப ஒன் மினிட்ஸ்ல தானாவே கட்
ஆமா ஆமா மணி இப்போ டைம் வந்து லெவ வன் தட்டி ஆகுதுல ம்
தோழி கண்டிப்பா ஃப்ரீயா இருந்தா அடுத்த அடு சந்திப்போ அவ்ங்கள்ட்ட பேஸ் சொல்லி க மயிற்சி
எனக்குகொன்னா எனக்குகொந்தான் தோழி
ஓகே
ஓகே தோழி பாய் குட் பாய்
ம்